அ
அ ஆ சொல்லுடீ ஆமா ஆமா
ஆ
ம்
அதா வர்ற ஒரு நாளக்கி இன்ஷா அல்லா
சேர் சே என்ன கேட்டியா என்ன எப்பொ எடுக்கலா செட் சேரி
நா சொன்னே அம்மாட்ட இந்த மாரி சொல்றா அம்மா வர்றாலா என்னானே தெர்லயா அவொ வீட்லையு மாமியார் என்ன சொல்றாங்கன் தெரியலையா அனால வந்தாந்த வர்லன் சொல்றா அப்போ ஒரு ஆள விட்டுட்டு ஒரு ஆள் எடுக்க முடியாத்
ஏ இல்லன்னா பரவா ல்ல நா வராட்னா என்ன நா ஒராள் தான நீங்க எல்லாரு எடுங்க இல்லாட்னா
ஆஹ அது அது நல்லா இருக்காதுல்ல
ஏ நா சே நா ஒன்ன அங்கெ இருந்த அங்க வர்ற மாரி இருந்தா நானு எடுங்கன் சொல் லிருவே எனக்கு இப்ப கன்ஃபாமா தெரியல்
இப்ப கன்ஃபாமா தெர்ல நீ அவசரத்துக்கு எடுங்கன் சொன்னாலு அப்ப அது எல்லா ஸ் டிச் பண்ணணு
ஆமா
ஆ ஒண்ணுமே பண்ண முடியாது அதோட அவ சொல்லி சாப்பி எப்டியு இதுக்கு வருவால்ல அப்பொ போய் எடுத்துக்
ம் அதா எங்க எடுக்குறது கடைலயே போய் எட் த்துற்லாமா இல்ல ஆன்லைன்ல போல்லாமான் பா என்னன் கேக்குற
அது வந்து லம்மா எடுத்துட்டு வர்றேன் சொல்லிறிச்சு ஆமா அ நா அனுப்பி உர்றே நீங்க நல்லா இருக்கான் மட்டு பாருங்க நா எடுத்துட்டு வர்றே அப்டின் சொல்லிருச்
ஆ சேர் சேரி அ
ம்
சேரி டி
அதுனால சொன்னே அ எல்லாரு எடுக்குற மாரி எடுத்ருவோ
ஆ
அப்டினு சேரி அப்ப நானா பாக்குறே ஏங்கிட்ட இப்பொ வரைக் இப்பொ அந்த ஆறு கீழ விழுந் ழுந்துட்டா அண்ண
ஐயோ ஆமா
அதோட அதுட்டையு காசு இல்லையா டெய்லி ஆய்ருவா வருதா போயி இது பண்ணி இது பண்றதுக்கு அத்னால அது சொல்லிருச்சி ஏங்கிட்டயு இப்போதிக்கி காசில்ல ஊருக்கு வேற வரணு
ம்
அத்னால நானு நம்ம கொஞ்சொ போஹட்டு அடுத்து இதுக்கே எடுத்துக்குடுவோ அப்டின்ச்சி
சேரி டி ம் இதென்ன நீ நீ தான எனக்கு ஷால் குடுத்த ஏங் கல்யாண்த்துக்கு போர்றதுக்கு
ஆமா
அன்ஷால் நல்லா இருக்கா என்ட குடுததுக்கு அப்றோ
நல்லா இருக்கு ஏ
த்தி அவ்ளுங்க இல்லல்ல அன்னைக்கி என் கல்யாண த்துல சாலு ஏ வளவிய வளவிய புடிச்சு இழுத்துச்சுல அதே நல்லா இருக்கா இல்ல அங் அங்கங்க இழுத்து இருகானு பாருனு நா அன் எப்பவோ ஒன்ட கேகனு நெனச்சே எனக்கு மறந்து மறந்து போவுது
நீ குடுத்தத மாமிட்ட குடுத்து வுட்டுருந்தியா
ஆமா ஆமா ஆ
அதோட அப்டியே நா நா கூட இன்னு வாங்கல அம்மாட்டதெ கெடக்கூ
ஆஹ் அப்டியா பாருடி எனக் அன்னைக் ஃபுல்லா ஏ வளவில இழுத்துகிட்டே இருந்துச்சு அந்த சாலு எப்டி இருக்குனு நானு பாக்கவே இல்ல அதுகப்றோ
நாடிக்கு இருந்துச்சு எண்ணூறுவாடி அந்த சாலு
ஆமாடி நானு உன்ட்ட சொலனூ சொலனூ நெனச்சுக்ட்டே இருந்த எதுக்கு பாரு அப்றோ சஃப்ரன்க் எப்யே அந்த ஷால் தானே போடுவீங்க அதப்பா பாத்துட்டு போடுங்க ரொம்ப இழுத்துருக்காது ஆனா இழுத்துச்சு ஒன்னு ரெண்டு தடவ இழுத்துச்சு அப்பப்ப இழுத்து இழுத்துத்துட்டே இருந்துச்சு ஏ வளவில வந்துட்டு
சேரி நா எடுத்துனா பாக்குறே
ம்
அது எதாவது இழுத்துச்னா நூல் நூலா வந்துருமே
அத அதனாலதா கேக்குறே பாத்தியா அப்டின்ட்டு
நா பாக்கவே இல்ல நா இன்னு வாங்கவே இல்ல அம்மாட்டெதே கெடக் ஹ்ஹ அம்மாட்ட வாங்கிபார் நாளைக்கி எப்போவது வந்துச்னா வாங்கி பாக்குறே
சேரி தே பாரு உம் அவ்ளுக் பொண்ணு பாக்க ன் ஏ மறந்து போய்றுச்சுடி நானென்ன வேணுனாடி சொல்லாம இருக்கெ
நல் நல்ல வேல சாதி பெரிய பிள்ளயானாப்டி சொல்லாம போனெ
ஏமா நா வந்ட்டு சொல்லுனு சொல்லுனு ரொம்ப நாளா நெனச்சுகிட்டு இருக்கே இந்த விஷ்யத்த செரி இப்ப சொல்லுவோ அப்றோ சொல்லுவோனு எப்டி மறகுன்னு தெர்ல இன்னைக்கி இன் இத பத்தி பேசிருகோல்ல அதனால ஞாபகோ வந்து டக்னு சொல்லிட்டே
சொல்லிட்டே உம்
எனக்கு தெரியல ரொம்ப இழுத்துருகா என்னன்ட்டு ஆனா என் வளவில மாட்டுச்சு இழுத்துச்சா அ
ளவில ஒரு மாரி மெட்டல் பேங்கிள்ஸ் மாரி போட்ருந்தெல்ல
அதுலே அதுலயேவா இழுத்துச்சு
அது முன்னாடி ஒரு மாரி நீட்டி நீட்டி இருந்ச்சு இந்த நடுவால பெரிய வளைவு வரும்ல அதுல அதுலயே நீ நீட்டி நீட்டிகிட்டே இருகவு ஒரு மாரி இழுத்துச்சு எதுக்கு பாரு எனக்கு தெரியல சரியா
சேரி பாபோம் அதுக் மேல் நூலாயிட்ச்னா அது அவ்ளோவுதா அது க்கு அதுக்கு மேல ஒண்ணு செய்ய முடியாது உம் செரி பாபோம் என்னன்னு பாபோ
ஆஹ் சேர் செரி பாரு எனக்கு தெரியல நீ பிருச் பிருச்சு பாரு விருச்சு நல்லா விருச்சு பாரு எல்லாடத்லயு
செரி செரி நல்லா தானே இருந்துச்சு அந்த சாலு
சே நல்லாதா இருந்துச்சு அதா ஏ வளவி பட்டி இழுத்துச்சு அதுக்கப்றோ நீ பாத்தியானு தா கேக்குறே
இல்லையே இப்ப நீ சொல்லிதே எனக்கே தெரியுது நா இன்னு சாலே வாங்கவே இல்ல
சேரிடி
அங்கே கெடக்கு நா போய் நா பாக்குறே
சேரி சேரி அன்னைக்கி என்ன பொண்ணு பாக்க வந்தன்னிக்கு சஃபரினுக்கு சேல கட்டி வுட்டீங்களா
இல்லடி பெருநாள் தச்சு ப்ப நாளைக்கு நோம்பு நாளைக்கு போட்ருந்தால
ஆமாமா
ஒரு சாண்டல் கலரு செவப்பு கலர் சாலு அந்த ட்ரெஸ் பித
சேரி சேரிடி
ம் ம்
சேரி
அதோட சேரின்டு விட்டு விட்டாச்சு அதுக்கப்றோ இன்னைக்கு அவகளோட நன்னா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க
அவுக அவ் மாப்ளவீட்டுக்காரவ் முஸ்தாரந்தானா
ஆமா முஸ்தாரந்
அவுள் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்
தே எனக்குன்னா தெரியாதுல்ல எங்க அம்மாவுக்கே தெரியாதா
அப்டியா ஆஹ் ஆஹ்
சின்ன பிள்ளையில இருக்கா எங்க அம்மானா சின்ன பிள்ளைல இருந்தாகளா அவு
ஆஹ் ஹ் அப்ப இருந்தாங்களோ
ஆஹ்
ஆஹ் சேரி சேரி டி ம்
சேரிச்சு அவுக நன்னா வந்தாக இன்னக்கி
ஆஹ் ஹ
அதோட போயி பாத்துட்டு
ஆஹ
நானு இப்பதா வந்தே அப்பல போறு பதினோரு மணியா பதினொன்ற அப்ப நா உன்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தே ல அப்பதே
ஆஹ் அத சொல்லிட்டு தானே போனா
அப்பதே
சேரி அப்போ ஓ மாமியார் எப்ப வந்தாஹ
அதுக்கப்பறந்தே வந்தாக நா வந்து கொஞ்ச நேரோ சென்டுதா வந்தாக
சேரி சேரிடி ம் சேரி ஷ்அப்பா
சேரி
ம்
சாப்டு போயிட்டாகளா
இல்ல இந்த சாப்டுட்ருக்காக அவ அவு கொஞ்சோ நேரோ கழிச்சுதா போவாங்க
செரி செரி பர்வீன்க்கு அடிச்சியா
இல்ல அப் ல போலா எனக்கு அவளுக்கு இந்த இது பேச முடியாது சும்மா சாதாக்கால் தா அடிச்சே
ஏ இது முடிஞ்சிருச்சா அப்ப
ரெண்டு பேத்துக்குமே எனக்கு அடிக்க முடியாது அவளுக்கு அடிக்க முடியாது யாராவது அடிச்சாதா அடிக் டன் பண்ண முடியு
அது என்னையுமே அட்டன் பண்ண சொல்வா அடிகச் சொ
ஆஹ் அதா அதா ஆமா முடிஞ்சிருச்சு அது
ஆ அப்ப எனக்கு எப்ப முடியு
ஓன் நீ எத்தன முடிச்சிருக்க
அது வேறயா டைமிங் வேறயா
அதில இருக்குமே இல்ல எவ்ளோ எவ்ளோ
இந்தா பாக்குறேன் டி இருடி எத்தன முடிச்சிருக்கேனு எனக்கு ஞாபகோ இல்ல
ம்
என்னாடி பேக்ல போனா லீவிங் கால்ண்டு வருது
அப்டி போ முடியாது கால் பேசி முடிச்சுட்டு போ
சேரிடீ ஆனா பதினஞ்சுக்கு மேல போயிட்டே
என்னது
பதனஞ்சுக்கு மேல போயிட்டேன்
ஏய் வெளுத்துருவே ஏழுதா போய்கிட்டுருக் ஓ நீ அதுல சொல்றியா? சேர் சேரி சேரிடி மொத்தோ நுப்பது வரு
நுப்பது வருமா அப்ப இன்னு பதனஞ்சு வரனுமா?
அடி அம் சேரி வேற
முப்பதுனா எத்தன செகண்ட் மொத்தமா?
தெர்லா அத பத்தி நா இதுல பேச கூடாது
சேர் சேரி
அப்பப்போ மறதிகேஸ் ஆயிர்ர
மறதி கேஸ் ஆயிருது அப்பப்ப இதுலயே கேக்கற மாரி இருக்கு
சேரி‌ விடுடி
சேரி
சேரி நீ அந்த ஷால பாரு அப்படி இல்லாட்னா நான் இங்க வேற ஷால் வாங்கிட்டு வரேன் சரியா நீச் சொல்லு பாத்துட்டு என்னன்ட்டு
ஆனா நல்லா தான்டீ இருக்கு போடி இதுக்காண்டி போய் வாங்கிட்டு வருவியா?
இல்ல சப் போஸ் இழுத்து இழுத்து இருந்துச்சுனா சொல்லு நா வேற ஷால் இங்க வாங்கி தரேன்
வேணான்டி அதுனா ஒண்ணு
லதா இருக்குமல்ல
நல்லாதா இருக்கு எ நீனா வாங்கி தருவே நா இழுத்ததுக்காண்டி வாங்கி தரியாமா
அப்ப காஸ் தர நீ வாங்கிகோ நீ பாத்தா சொல் போயிடு செரியா மறந்திறாம
சேரி பாத்துட்டு சொல்றேன் ஆனா சால்னா எதுவும் வேணா அதே ரசீதா ஆ நானா வாங்க மாட்டேனே அடியே எனக்கு எனக்குனா வேணால எ இது இப்போ இப்ப வந்து மலேசிய சால் மலேசிய சால்னு ஒரு சால் போடுதுகல்ல
மலேஷியா ஷாலா இந்த புள்ளி புள்ளியா வருமே அதுவா
புள்ளி புள்ளியானா இல்ல இல்ல சைனிங்கா இருக்கும் பாரு அப்டியே அந் சாலு
ஷைன் ஷிஃபான் ஷாலா
ஷிஃபான் சால் இல்ல சிஃபான் பிளேன்னால்ல இருக்கு இது நல்லா இது வந்து எப்டி சொல்றது உன்ட்ட இது வந்து நல்லா சைனிங்கா இருக்குமல்ல ஆனா க தலையில போட்டா நல்ல கா காட்டன் மாரியே இருக்கு ஆனா சைனிங்கா இருக்கு
உள்ள வெல்வெட் மாரி இருக்குமா?
உள்ளக்கே வெல் வெட்டு மாரி இருக்காது வெளியிலதெ வெல் வெட்டு மாரி இருக்கு
அந்த மாரி ஒரு சால் நான் வச்சிருக்கேன் ஆனா நீ சொல்றது அதுவான் தெர்லயே
எனக்கு ஒரு போட்ட எடுத்து அனுப்பிரியா நான் அதுவான் பாக்
ஆஹ் நான் பெருநாளைக்கு கூட போட்டிருந்தேன் அந்த போட்டோ கூட அனுப் பறேன் நீ பாரு உள்ளக்கே பிளாக் கலர்ல இருக்கும் வெளியில மட்டும் ஷைனிங்கா இருக் கும்
அதே மாரி நான் ஒண்ணு வச்சிருக்கேன்ல அதே மாரி நா ஒண்ணு வச்சுருக்கேன் ஆனா அது கெடயாது அந்த சா
வெளியல ஜிகு ஜிகுன்னு இருக்கும் ஒரு மாரி அந்த சால்லு
ஆஹ் அதே அதே அதே அதே
அததான் சொல்றேன் நானும் பக்கி அந்த மாரித ஜிகு ஜிகுன்ட்டு இருக்கும் வெளியில உள்ளக்கே சாப் டா இருக்கும் போட்டாலும் குத்தாதே
ஆஹ் அது எவ்ளோக்கு எடுத்
அம்மாதே அம்மாதே எனக்கே வாங்கி குடுத்துச்சுடி ராம்நாத்லதான் வாங்கி குடுத்துச்சு
அதான் அந்த சால்லு ஆயிரத்தி இரநூறு ரூவால
ஏ இல்ல அவ்ளவுக்குன்னா அம்மா வாங்கியிருக்காதே
அந்த சால் சொல்லலப்ப இந்த சால்ல கல்லுலா கல்லுனா கொட்டவே செய்யாதா
அம்மா
ஆமா எண்ணூறுவா எண்ணூறு ரூவாயிலருந்து
அந்த மாரி சால் வந்து நானு வாங்கிருக்கேன் அறநூறு ரூவாய்க்கு கல்லு அதுல கொட்டவே கொட்டாது ஆனா நான் ஒரு இது நான் நம்ம பீச் கூட போட்டமா அப்ப கூட நான் ஒரு பச்ச கலரயிச்சு புர்காக்கு ஒரு பச்ச கலர் சால் போட்டிருந்தேன் தெரியுமா அந்த சால்லும் அறநூறு ரூவா தான் சிஃபான் தான் நல்லது ஜிகு ஜிகுனுருக்கும் க ஸ்டோன் வச்சிருக்கும்
அப்டி இருக்காதுல்ல நா உனக்கு அந்த போட்டோ அனுப்புறன் பாருவே அஹ் நா உனக்கு ஃபோட்டா அனுப்பறேன் பாரு அதே மாரிதானே நான் பெருநாளைக்கு ஒரு சால் வாங் அது நானூறு ரூவாயாண்டு அந் அந்த சாலும் இப்படிதான் இருந்துச்சு உள்ளக்கே நல்லா பஞ்சு பஞ்சு இருக்கும் வெளியில வெல்வட்டு
அப்படிதான் அப்படிதான் இருந்துச்சு அம்மா வாங்கி கொடுத்ததுனால இருந்துச்சு நல்லா ஜீ
நல்லாந்துச்சு ஆனா அது நீளம் பத் தல இல்ல நீளம் கம்மியா இருக்கு உம் நீளம் பத்தல எனக்குமே நீளம் பத்தல அந்த சால்ல
ஆஹ்
அதோட நான் போட்டு வச்சிருக்கேன் அதுத பெருநாளைக்கு நான் எடுக்
அத பெருநாளைக்கு நல்லா இருக்கு ஆனா கிராண்டா இருக்கற மாரி இருக்கா ரொம்ப